ஹலோ ஆ வணக்கம் நம்ம இன்னைக்கு பயணத்தை பத்தி பாக்கலா
சரி உனக்கு, ம் சரி நீயே கேளுங்க
உனக்கு பயணம் பண்றது பிடிக்குமா
அ எனக்கு ரொம்ப புடிக்கு பொதுவா பயணம்னாலே எல்லாருக்குமே புடிக்கு கொழந்தைங்கல்லேந்து பெரியவங்க வரைக்கு எல்லாருக்குமே பயணம்
எல்லாருக்கு பிடிக்கு ஆனா இப்போ உள்ள தலைமுறையிலன்னு பாத்தேன்னா பாதி பேருக்கு பயணம் பண்றது பிடிக்காது ஏன்னா பஸ் வந்து பேருந்து வந்து ஒத்துக்கிடாது ஒரு சில பேருக்கு
ஒத்துக்கிடாது அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாருமே செல்போனுக்கு இப்ப அடிமை ஆயிட்டாங்க
ஆமா
அதனால பாதி வீட்ல இருந்தே ஃபோன நோன்றது ஆ மடிக்கிணினி பாக்குறதுன்னு சொல்லியே இருக்கிறாங்க அதனால இப்ப உள்ள ஜெ தலைமுறை வந்து பயணப்பண்ணதுக்கு விருப்பம் இல்ல விரும்பல மிச்சப்படி நமக்கு வந்து பயணம் பண்றதுனா ரொம்ப பிடிக்கு மைண்ட் வந்து அமைதியாகு ஒரு இயற்கைய பாப்போ, நாலு பேர பாத்து நாலு பேத்துட்ட பழகுறது வந்து நமக் கு ரொம்ப பிடிக்கு
ரொம்ப பிடிக்கு, ஆமா எனக்கும் பயணம் பண்றது ரொம்ப பிடிக்கு நீ சொன்ன மாதிரிதா நம்ம மைண்ட் வந்து கொஞ்சோ அமைதியா இருக்கிறதுக்கு மன நிம்மதி கெடைக்கிறதுக்கு நம்ம தனியா பேருந்துல பயணம் செய்யும் போது நமக்கு தெரியாதவங்க அறிமுகம் இல்லாதவங்க எல்லா பக்கத்துல இருக்கும்போது அவங்ககிட்ட ஏதாச்சு நம்ம கேட்கும் போது பேசும்போது அப்ப நம்ம மன கஷ்டத்துல இருக் கும்போது மன நிம்மதி இல்லாம இருக்கும்போது நமக்கு அந்த இதெல்லா நம்ம மைண்ட்ல வந்து நம்மடைய மனசல வந்து தோணாது அப்டிங்கும்போது பயண செய்யும் போது நம்ம நறைய ஆ சில பேருந்துல எல்லாத்தையுமே என்ன பண்ணிருப்பாங்கனா அ பாட்டு போட்டுருப்பாங்க சோ அந்த பாட்ட நம்ம கேட்டுட்டு அப்படியே அதுல கண் மூவாயி போகும்போது நகர்ந்து போகும்போது எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள்லா வராது அதனால எனக் கு பயணம் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கு பொதுவாவே நா பயணம் செய்யும்போது வீட்ல இருக்கும்போது கூட நா அந்த அளவுக்கு அ பாடல்கள வந்து ரசிக்க மாட்டே சினிமா பாடல்கள்ல பட் பயணம் செய்யும் போது நா நறைய பாடல்களோட அர்த்தத்த வந்து நறைய அதுல என்ன பண்ணிருக்கேன்னா உணர்ந்திருக்கே அதனால எனக்கு பயண பண்ணும்போது பாடல் கேட்கறது ரொம்ப பிடிக்கு உனக்கு பாடல் கேக்கறது பிடிக்குமா பயணம் செய்யும்போது
எனக்கு ரொம்ப பிடிக்கு நம்ம வந்து இப்ப சேடா இருக்கும் போது நம்ம சோகமா இருக்கிறோம்னா அதுல வார அதுல வர வரிகள் வந்து நமக்காண்டி எழுதுன வரி கள் மாதிரி நமக்கு ஒரு ஹாப்பியா சந்தோஷமா மாத்துறதுக்காண்டி எழுதன மாதி ரி இருக்கு
ம்
அ இதே சந்தோஷமா இருக்கும்போது அதுக்கு தகுந்தாப்போல பாடல்கள் கேக்கும்போது அதுக்கு தகுந்தாப்போல நமக்கு இன்னு கொஞ்ச நமக்கு சந்தோஷம் கெடைக்கு அப்படிங்க போய் பாடல்கள் எல்லாருக்குமே நமக்கு ரொம்ப பிடிக்கும் மன அமைதி தர தான் செய்யும்
கண்டிப்பா நீங்க வந்து
பையனோ செஞ்சிருக்கியா
நெடுதூரோ கண்டிப்பா ம் பயணோ செஞ்சிருக்கேன் எங்க போயிருக்கேன் அப்டின்னா ஊட்டி போயிருக்றேன் அடுத்து ஒண்டர்லா போயிருக்றேன் அதுக்கடுத்து நெ ந்தூரம் அப்டின்னா இந்த ரெண்டு இந்த ரெண்டு எடத்துக்கு தான் எனக்கு ஞாபகம் இருக்குது இப்போதைக்கு அந்த ஊட்டியும் ஒன்றர்லாவும் எப்ப போனது அப்டின்னா ஊட்டி வந்து ரெண்டு முற போயிருக்றேன் ஒரு முறை வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது பள்ளிக்கூடம் படிக்கும்போது அங்க அ இந்த ட்டுவர் மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது அங்கிருந்து கூட்டிட்டு போவாங்கல அந்த மாதிரி போகும்போது ஒரு டைம் ஒரு முறை ஊட்டி போயிருக்றேன் இன்னொரு டைம் ஊட்டி வந்து என்னோடைய என்னோடைய லைப் டைம்ல என்னோடைய வாழ்க்கை முயல ஒரு டைம் வந்து நான் ஊட்டி போயிருக்றேன் அதுக்கடுத்து ஒண்டர்லா வந்து இதே மாதிரி நான் காலேஜ் கல்லூரி பருவத்துல வந்து டூர் கூட்டிட்டு போகும்போது அப்ப வந்து ந ஒண்டர்லா கேர்ளா போயிருக்றேன் மத்தபடி நான் ரொம்ப நெடுந்தூர பயணம் அப்டின்னு நான் எங்கேயும் போனது இல்ல நான் போனது இல்ல இந்த ரெண்டு எடத்துக்கு தான் போயிருக்றேன்
ம்
நீ போயிருக்றியா அந்த மாதிரி நெடடுந்தூர பயணம்
ஆ கொடைக்கானல் போயிருக்கேன்
ஆ
அதுக்கப்றோ திருச்செந்தூர் மதுரை இந்த மாதிரி நாகர்கோவில் கன்னியாகுமரி அந்த மாதிரிதான் போய் அத விட நெடு தூரம் அப்டின்ட்டு இன்னும் போகல
ம் தெரிதா
வேற பயணத்துல உனக்கு வந்து உங்க ரயில் பயணோ புடிக்குமா அப்டி இல்னா பஸ்ல போறது பேருந்துல போறது புடிக்குமா அப்டி இல்லன்னா அ கார்ல போறது புடிக்குமா
எனக்குன்னு சொல்ல போனா நான் கார் அந்த அளவுக்கு வந்து நான் ரொம்ப போனது கெடையாது ரொம்ப அரிதா தான் போயிருக்றேன் பேருந்துல அதிக டைம் நான் பயணம் செஞ்சிருக்றேன் அதே மாரி ரயில்லையும் கொஞ்சம் பயணம் செஞ்சிருக்றேன் நான் அதிகமா பயணம் செஞ்சது அப்டின்னு பாத்தேன்னா பேருந்துல தான் ஆனா எனக்கு எதுல பயணம் செய்றது புடிக்கும் அப்டினா ரெயில்ல பயண செய் றது புடிக்கும் எதனால அப்டின்னு பாத்தோன்னா நம்ம ஆ அனுபவமா இருக்கும் அதே டைம் நம்ம ரெயில்ல வந்து நம்ம வீடு மாதிரி இருந்துக்கலாம் அ எதுனாலும் கத்தக்கலாம் எந்த ஒரு நெருக்கடியான இது இருக்காது காத்து வந்து நம்ம இதா கெடைக்கும் அப்டியே டஞ்சனா இருக்காது பட் பஸ் பேருந்துல போகும்போது அந்த அளவுக்கு நமக்கு எதுவுமே அந்த வசதியுமே இருக்காது அடுத்து பாத்தன்னே நீ
ஏரி பேருல்லாம் இப்ப பாத்தோன்னா பஸ்ஸோட அந்த பேருந்தோட சீட்டு எல்லாமே எப்டி இருக்குனா நெருக்க நெருக்க குடுத்துருக்காங்க நம்மளால கால் வந்து நீட்டி கூட உக்கார முடில இதே அ ரயில் பயணம் போகும்போது அந்த கம்பார்ட்மெண்ட் காம் அந்த இதா தனித்தனியாக இரிசிட்டு இருக்கிறதுனால நம்ம குட்டியா கால தட்டினாலு அ வயதானலு கால நீட்டினாலு இது பண்ணிக்கிலா கீழனாலு உக்காந்துக்கிலா அந்த அளவுக்கு நல்லா சுத்தமா நல்லா வச்சிருக்காங்க அதனால ரயில் பயணம் வந்து இப்போ உள்ள காலகட்டத்துல நல்லா இருக்கு
ஆமா எனக்கு ஆமா எனக்கு ரயில் பயணம் பண்றது ரொம்ப பிடிக்கும் நீ வந்துப் இப்போ தற்காலிகமா எப்போ வந்து ரயில் பயணோ செஞ்சிருக்கற
நா ஒரு போன மாசோ என்னோட தோழியோட ம கல்யாணோ அதுக்கு வந்து நாங்க போனோ
ரயில்ல தா பயண செஞ்ச அப் அப்போ வந்து அந்த ரயில்ல போகும்போது உனக்கு எந்த மாதிரியான உணர்வுகள் வந்துச்சி ஏதாச்சு இப்ப நீ ரொம்ப மா மந் மாசத்துக்கு அப்புரோ நீ டையில போயிருப்ப அப்டி இல்லனா ஒரு ஓப் ஒரு தோழியோட கல்யாணத்துக்காக போற அப்டிங்கும்போது உனக்கு அது ஏதாச்சும் ஒரு சந்தோஷ கெடைச்சிருக்கு ஒன்னு ரயில்ல போறதுனால சந்தோஷ கெடைச்சிருக்கலா அது நறைய பிரண்ட்ஸ் உன்னடைய நண்பர்கள பாக்கறதுனால சந்தோஷ கெடைச்சிருக்கலா அதுல உனக்கு ரொம்ப சந்தோஷ கெடச் இது எந்த விஷ்யம்
எனக்கு ரொம்ப சந்தோஷ என்னடா என்னோட நா என்னோட கல்லூரி பருவோ ஞாபகம் வந்துச்சி
ம்
திருச்செந்தூர் அது வந்து எனக்கு என்னோட எனக்கு பிடித்தமான ஒரு அந்தம் பழய ஏ நினைவுகள் எல்லாமே எனக்கு வந்தது அதுக் அப்ரோ வரம்போது கொஞ்ச கூட்டமா நெரிசல் அதிகோ இருந்தது இருந்தாலு அதுவு ஒரு உம் மகிழ்ச்சியாதா இருந்தது
ஆன் ஓகே ஓகே
பழய ஞாபகங்கள் அவ்ளவுமே வந்தது
ஓகே ஓகே நீ விமானத்ல பயணோ செஞ்சிருக்கிறியா
நா பண்ணது இல்ல ஆனா பண்ணணுன்னு ஒரு ஆச மனசுல இருக்கு நீ பண்ணிருக்கியா
நானு பண்ணது இல்ல ஆனா எனக்கு உன்னே மாதிரி சரி நம்மோ பயணம் செய்யணு அப்டின்னு எனக் கு ஒரு ஆச இருக்குது பாப்போ கடவுளோட அருளால சீக்கர தில்ல அதுல பயணோ செஞ்சிற்லா டெண்டு பேருமே ம் கண்டிப்பா போகலா ரெண்டு பேரு எப்பவாச்சு
ஆ கண்டிப்பா போகளா
ம்
அதே மாதிரி எனக்கு ம் பஸ்ல வந்து போறதும் பிடிக்க தா செய்யு பேருந்து நல்ல தா இருக்கு
ம்
ஆனா இப்ப வந்து அந்த சீட் எல்லாமே ஒட்டி இருக்கறது அதுக்கு அப்ரோ வெ வெயில் அதிகமா இருக்கறதுனால பேருந்து வந்து இப்போதைக்கு நல்லா இல்ல அதிகமா இருக்கு நம்மளால உக்காந்து இருந்தாலு மேல வெயில் பட தான செய்யுது
ஆமா அதனால அந்தளவுக்கு நமக்கு ஒரு வசதி இல்ல பேருந்துல போகும்போது
ம் மகிழுந்துல போறது நல்லாதா இருக்கு
ம் செரி செரி
உனக்கு நீ பேருந்துல பயணம் செய்யும் போது அல்லது ரயில்ல அ பயணம் செய்யும் போது ஆ இயற்கையை ரசிச்சிருக்கிறியா எந்த மாதிரி ரசிச்சிருக்கிற எந்த டைம்ல வந்து எந்த நேரத்தில நீ அதிகமா இயற்கைய ரசிச்சிருக்குற
காலைல நேரத்துல தா நானு ரசிச்சிருக்கே அந்த பனி படர்ந்திருக்கிறது
அந்த வெளிச் கொஞ்ச கொஞ்சமா வாரது அந்த மரங்கள் நம்மதா நகண்டு போவோ இருந்தாலு நம்ம மரங்கள் அப்டியே ஓடுற மாரியே நமக்
அ நம்ம கூடயே
உணர்வு வரு அ ஜன்னல் பக்கத்துல தா உக்காந்துருப்பே அத யாரு கூடமே பேச மாட்டே அத மட்டு பாத்துக்கிட்டே வருவே அல்ல என்ன இருக்கோ அத அப்டியே பாக்காதத பாத்த மாதிரி ஒரு புது உணர்வுடன் பாப்போ
ஓ செரி செரி
நீ அந்த மாத்ரி ஃபீல் பண்ணிருக்கியா
ஆமா கண்டிப்பா எனக்கு நா பேருந்துல அல்லது ரயில் அந்த மாரி பயண செய்யும் போது எனக்கு டக்குன்னு மைண்டுக்கு என்ன வரு அப்டின்னா ஆ லிட்ரேச்சர் அதாது ஆங்கில இதுல
இலக்கியம்
ஆ ஆங்கில இலக்கியங்கல வந்து நம்ம வந்து இயற்கைய பத்தி அதிகமா படிச்சிருக்கோ அந்த இயற்கை அப்டின்னாலே நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய கவிஞர் யாரா இரு ப்பாரு அப்டின்னா வேர்ட்ஸ் ஸ்மித்தா தா இருப்பாரு ஏனா அவரு இயற் கைய பத்தி அழகாக எழுதிருப்பாரு அதனால எனக்கு இயற்கைய பாத்தாலே க்ரீனரிய பாத்தாலே பச்ச பசேர்ன்னு பாத்தாலு எனக்கு வந்து இந்த வேர்ட்ஸ்வேத்தோட ஞாபகந்தா வரு அதனால எனக்கு இயற்கைய வந்து ரொம்ப பிடிக்கு அதனால நா என்ன பண்ணுவேனா இப்ப நா முன்னாடிலா அந்தளவுக்கு ரொம்ப ரசிச்சதில்ல இயற்கைய நா எப்போ வந்து ஒரு இங்கிலீஷ் லிட் இங்க்லி அ ஆங்கில இலக்கியத்த வந்து ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சனோ அதுக்கப்பறோ ஆ வேர்ட்ஸ் வேர்த்து வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது அவர் மேல உள்ள பற்றுனால எனக்கு வந்து பச்ச கலர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப என்னுடைய ரொம்ப பிடிச்ச கலர் என்னதுன்னு கேட்டாங்ன்னா அதுல வந்து பச்சயு ஒரு முக்கியமான கலரா நா
எனக்கு பிடித்த கலரு மொதல்ல வந்து பச்சைதா
பச்சதானா
ஆ ஒரு பொடவ எடுத்தாலு பச்ச கலர்ல எனக்கு அது நெறையா எல்லா பச்சயிலுமே வெச்சிர்ப்பே இந்த பச்ச அந்த பச்ச கெடயாது
எதனால ஒனக்கு அந்த பச்ச கலர்ரு பிடிச்சது இப்ப நா சொன்னனா வந்து எ எ ஆங்கில இலக்கியத்துல வந்து ஒரு ஒரு கவிஞர் இருந்தாரு அதனாலா நா அது அது மூலமா நா வந்து அ
து
இதானே அப்டின்னு நா சொல்றே நீ எது மூலமா ஒனக்கு அந்த பச்சக்
எனக்கு எதனாலனு தெரியாது ஆனா அ ஒரு கடைக்கு போறோ ஒரு பொடவ எடுக்றோ எ
ம்
பச்ச கலர்ல எடுத்து போட்றாங்க அந்த க டிசைனு அந்த மாடலுக்கு இந்த கலர் ஓகே அப்டின்னா அத எடுத்துட்டு வந்துருவே நம்மட்ட இந்த பச்ச இருக்குல்ல நம்ம ஏ எடுக்றோன்னு சொல்லி சில பேரு யோசிப்பாங்க நா யோசிக்கவே மாட்டே எனக்கு பச்சயிலே ஒரு நாலஞ்சி பச்ச ரெண்டு மூணு கிட்ட வச்சிருக்கே ஆனா திரும்ப திரும்போ நா எடுக்கதா செய்வே எனக்கு நா எங்க போனாலுமே இப்ப வந்து நா சொல்ல ஆரம்பிச்சிட்டே பச்சைய மட்டு ஏ கண்ணுல காட்டாதீங்க காட்னா அததா எடுத்துட்டு போவேங்றளவுக்கு இருக்கு எனக்கு அது எதுக்கு பிடிக்குனு கெடையாது நா போனோனே எனக்கு பச்ச இன்னொன்னு வந்து அ டுத்த கலர் அப்டின்னா அ பிங்க் கலர்ன்னு சொல்வோம்ள ரோஸ் மாரி அந்த கலர் அது கொஞ்சொ புடிக்கு இந்த மொதல்ல அ பச்சதா அதுக்கப்பறொந்தா இது புடிக்கு
சேரி நேரொ அப்டின்னு பாத்தோனா எல்லாத்திலியுமே நமக்கு வந்து நெறைய நேர்மறையான தா தருது ஏன்னா மரங்கள் வந்து பச்சதா அது வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் கார்பன்டை ஆக்சைடு நம்மோ ஏ வெளிய விடுறது நம்ம உள்வாங்கறது எல்லாமே அது மூலமா வருது காத்து கெடைக்குது நெழல் கெடைக்குது குளுகுளுப்பு தன்மை கெடைக்குது
ம்
அப்டியே நம்ம சொல்ல போனா அந்த பச்ச நெறத்துலேந்து நமக்கு நெறைய கெடைக்கிறதுனால அ பெரும்பாலு எல்லாத்துக்கு வந்து பச்சை பிடிக்காம பிடிக்கலனு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு பச்சை வந்து ரொம்ப எல்லாருடைய கண்கள்ளயு வந்து ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கு
ம் ஒனக்கு வேற பயணம் பண்ணும்போது வேற என்னெல்லா பிடிக்கு பாக்குறது
எனக்கு பயண செய்யுபோது அப்டின்னு பாத்தோனா ஆ அப்போல சொன்ன மாரி பாடல் கேட்க பிடிக்கு இயற்கைய ரசிக்க பிடிக்கு அதுக்கடுத்து ம் இந்த என்ன சொல்றதுனா இப்ப வந்து